ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
கேக்குது
ஆ சொல்லுங்க்கா என்ன பண்றீங்க?
கொஞ்சோ நல்லா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
இல்லக்கா இப்பதா வந்த வீட்டுக்கு
சேரி சேரி அப்பயே வந்துட்டேனு சொன்னீங்க
அ உங்களுக்கு கால் பண்ணானா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பாயிட்டு ஃபோன் அடி
சேரி சேரி சாப்ட்டாச்சா
இன்னு இல்லக்கா இனிமேட்டுதான் நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு
என்ன டிஃபன் டிஃபனா சாப்பாடா
ஃப்ரைட் ரைஸ் கடைல வாங்கியாச்சு
அ ஆ ஃப்ரைடு ரைஸா
ம்
அதெல்லா சாப்ட கூடாதில்ல
என்னைக்காவது ஒருக்கா சாப்பல்லா நம்ம வாழ்க்கையே சாப்டறதுக்குதான்
இன்னைக்கு ஆ ரெண்டாவது நபர் இன்னைக்கு கா அங்க வேல பாக்கற எடத்துலயே ஒரு அக்கா அதா சொன்னாங்க இங்க என் இந்த கடைல வந்து ஃப்ரைட் ரைஸ்தா நல்லா இருக்கு அடி ஒரு லுக்கு விட்டன் பாருங்க அந்த அக்கா சிரிச்சுட்டாங்க நீங்க சொன்ன மாரிதா சொன்னாங்க அய்யய்யோ என்னைக்காச்சுன்தான்ப்பா அப்டின்னு
வேல பாக்குறோ சாப்றோ என்னைக்காவது ஒருக்கா பசங்க கேப்பாங்க உங்களுக்கு வந்து தெரியல இனிமேதா எல்லாமே தெரியு
என்னதுக்கா அப்டியெல்லா இல்ல
ம்
எ இருந்தாலு அதெல்லா சாப்ட கூடாது சொல்றாங்கள்ள
அ கொஞ் என்னைக்காவது ஒருக்கா சாப்பல்லா நம்ம பண்ணா அந்த டேஸ்ட் வராது தெரிமா
ம் என்னாலு நால்லா வாங்கி குடுக்கறதில்ல பசங்களுக்கு எல்லா ஆமா ஆ எனக்கு தெரியாம அவங்களா சாப்ட்டாதா உண்டு
சாப்டுவாங்க கண்டிப்பா
ம் ம்
ஏனா இந்த காலத்துல சாப்டாம யாரு இந்த காலத்துல யாரு சாப்டாம இருப்பாங்க
எ ஏ சாரிக்கா மதியோ கால் பண்ணிருந்திங்கல்ல பேச முடில
உ ஊ பிஸியா இருந்தேன்னல்லீங்க
ம் ஃபுல்லா வேல இருந்துகிட்டே இருக்கும் அங்க அதுவு இல்லாம அங்க ப க்கத்துல வேற கோவில் விசேஷோ ஒன்னா அதுல இந்த ஸ்பீக்கர வேற க கிறுக்குக
ஆ அந்த சவுண்டு முடியல அது வேற ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு
ம் ம்
ம்
சேரி பரவாயில்ல
ம் எல்லாரு சாப்ட்டாச்சாக்கா
சாப்ட்டாச்சு எல்லாரு ம் சாப்ட்டே எய பைய ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கா
ஆ டைம் ஆச்சு
இல்ல இன்னிக்கு ப்ராஜெக்ட் நெறைய குடுத்துருக்காங்க இ வீ யஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே எல்லாமே எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வந்துருக்க அத பாத்து எழுதுறதுக்குள்ள நூறு கேள்வி கேட்பா
ஆஹ ஆ ஆ
எழுதி கூடு
தெர்ல கேக்கட்டும் கேட்டு டவுட் ம் ம்
கலர் அடிக்கணும் கலர் அடிச்சுட்டு வருவா சரி கொஞ்ச நேர இருடா அம்மு ஒரு பத்து நிமிஷ கழிச்சு வாரன்னு சொல்லியிருக்க சரினு சொல்ரிக்கா
அ அ நல்ல புள்ள தம்பி பேருக்கா
சாய் பிரணவ்
ம் ம்
சாய் பிரணவ் அ பேரு
நல்லா இருக்குதுக்கா யார் செலக்சன்னு
நாதா வியாழக்கிழம்மா பிறந்தா அதனால சாய் பேர் ஆம் சாய் பாபா கிடையாது சென்னையில வந்து சாய் பாபா வந்து ரொம்ப பேமஸா கொண்டாடுவாங்களா எங்க போனாலு அத அதனால சரின்னு சொல்லிட்டு வந்து சாய் வச்ச சாய் பிரணவ்
ஆஹ் ஆஹ் நல்லது நெறைய பேரு அதனாலயையு வைப்பாங்க ஆஹ் சாய்பாபா புடிச்ச அதனால பெயர பேர்தே தச்சருவாங்க
உண்மதா அது வச்சா நல்லா இருக்கு பசங்களு நல்லா இருக்காங்க ஆக்டிவா இருக்காங்க அந்த பேடனாலதா ஒரு பவர்ருங்காங்க சரி இருந்துட்டு போது என்ன பவற இருந்தா என்ன நல்லா இருந்தா போது பிள்ளைங்க பிள்ளைக நல்லா இருந்தா போது அதா
போவுது ம் ம் அக்கா வீட்டுக்குள்ளையா வெளியில இருக்கீங்களா அக்கா
வீட்டுக்குள்ள தா
ஆஹ் வானம் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப வெளிச்சமா இருக்கா மாதிரி இருக்கே அங்க எப்டி இருக்கா
அப்டி எல்லா கிடையாது இங்க இருட்டாதா இருக்கு வானம்
ஆஹன் நிலா ரொம்ப பிரைட்டா இருக்கு
போச்சு எதும் இது போட போறாங்க நிலா பிரைட்டா இருக்கா வேற எங்க ஊர்ல இப்போ ஒன் வீக்கா வந்து ஹெலிகாப்டர் சவுண்டா கேக்கு
அந்த சவுண்டு தாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு அதனால எனக்கு யோசன இப்ப கால் பண்லாமா வேணாமான்னு அது வந்துட்டு போனதுக்கப் பறோ ரொம்ப பிரைட்டா தெர்ற மார் இருக்
ம் எலிகாப்டர் சவுண்டா கேக்கு எ பைய என்ன பண்ணான் சொன்ன தெர்மா என்னம்மா ஒரே ஏரோபிளைன் சவுண்டா கேக்கு அப்டின்னா ஏ சாய் அது ஏரோ பிளைன்ல எலிகாஃப்டர் அப்படினே சரி சரி அப்டின்னா
ஆஹான் வெளு நிலா வெளிச்சமா என்னன் தெர்ல ம் ஆமா சவுண்டு கேக்குது மறுபடியு ம்
நெறைய இது இப்போ இவங்களா பொலிட்டிஷின்ல்லா அதுலதா போவாங்க அவங்க ரோடுவே யூஸ் பண்ண மாட்டாங்க
ஆ
அதனால எளிக்காப்டர்லதா போவாங்க அதனாலதா அப்றோ அடிக்கடி போற மாரி தெரியுது
ஆ ஆ ட்ரைனிங் குடுக்குறாங்க ஆ
ஏரோபிளைன்னா அத்தா லேண்மார்க் வேணு இது எலி காற்றோன் வைங்க அவங்க இறங்க போற இடத்துல வந்து இது பண்ணிருவாங்க எளிப்பேடு ஆ மாடிலே நிப்பாட்டிக்கலா அதனால பிரச்சன இல்ல அதனால பிரச்சன இல்ல இப்ப மேக்சிம அதா யூஸ் பண்றாங்க
ஆ ஆ இங்க என்ன சொல்றாங்க ட்ரைனிங் குடுத்துட்ருக்காங்க அந்த இதுக்கு படிக்கிறவங்கக்கல்லா அதனாட்டு அ அந்த சவுண்டு் கேட்கு அவங்க போய் வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க
சேர் சேர் நம்ம நம்பற முட்டாள்கள் மாரி நம்பற வரைக் ஆ
எக்கா என்னமோ சம்திங்க்கா இது நிலாவா
ம்
புரியலையே செம பிரைட்டா இருக்குகா
ம் நிலாதான நல்லா
நீங்க வேன்னா வந்து பாருங்க
எங்க சைட்ல நல்லாதா இருக்கு சிஸ்டர் எங்களுக்கல்லா நல்லாதா சிஸ்டர்
செம்ம வெலிச்சோ
ம்
நிலாவுக்கு லைட்டு போட்டு விட்டாங்க போல
சேர் சேர் நல்லது தானே
ஆமா
அது ஏ லைட்டு போட்டாங்கன்னா ஏன்னா காலையில சூரியன் வந்து சுட்டெரிக்குது சேரியா அது வந்து நெறைய நெறைய வந்து நிலா வந்து வெளிச்சத்த அப்சர்வ் பண்ணியிருக்கு அதனால பிரரைட்டா தெரியுது கொட்டு
ம் ம் செம்மையா இருக்கு
இன்னைக்கு வெயில் பாத்தீங்கன்னா அவ்ளோ சுட்டெரிச்சுசு மனுசங்களை இருக்க விடாம
சின் இந்த வெயிலாக்கா
ஆமா எங்க ஊர்லலா வெயில் ரொம்ப
மோசந்தான் ஆனா முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையான்னு தோணுது ஆனாலு போன வருஷத்த விட இப்ப பரவாயில்லன் தோணு அதிகோ
போன போன வருசோ ரொம்ப அடிச்சுதா வெயிலு அப்டில்லா இல்லைல
போன டைம்ம விட இந்த டைம் அதிகமா இருக்குங்குறே
ம் ம்
இப்ப எப்படியாச்சுன்னா பிப்ரவரி மாசமே வெயில் அதிகமா வர ஆரம்பிச்சிருது ஆனா எ ப்பவும் மே மாசத்துல மே ம் அந்த ஏப்ரல் மேல தான அதிகமா இருக்கு
ஆமா ஆமா இப்ப அதெல்லா கெடையாது இப்ப வெயில் காலம் எப்பனா மே மாசனு சொல்லுவாங்க மே மாசம் கிடையாது மே ஏப்ரல்ல தா வெயில் அடிக்கிது ஸ்கூல் தொறக்க போம்போதுதா சுட்டெரிக்குது ஸ்கூல எக்ஸ்டென் பண்ணிறாங்க
முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடியா
ம்
மாமா லீவு தானே
ஆமா ரெண்டாந்தேதி ஸ்கூலுன்னாங்க அந்தா இந்தானு பத்தாந்தேதி ஆக்கி
ம் ம் சரிங்க்கா சரிங்க்கா எப்படி போச்சு இன்னைக்கி
க்கி ஏதோ போச்சு
ம் ம் நானு சாப்பிடுறப்ப கால் பண்ணலானும்னு யோசிச்சே ஆனா கூட வர்றவுங்க அத யோசிக்க மாட்டாங்க சும்மா நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சரி ஏன் நம்ம இப்ப போய் பண்ணிகிட்டு நம்ம ஃப்ரீயா ட்டு இத பண்ணுவோ அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இல்லேனா மதியமே பண்ணிருப்பே
ம் ம் யாருமே மதியாதையா இல்ல
ம்
ஒன் அவரு எப்படியாது பேசிடலாம் யார்ட்டையாவது அப்டின்னு பாத்து பண் யாருமே அவைலபுல் இல்ல ம் சேரின்னு விட்டுட்டே சரி எப்டியு நம்ம எப்பயு போல நைட்டு தா அப்டின் முடிவு பண்ட்டே
நைட்ல தான் ஃப்ரீயாக்கா நீங்க
இல்ல இல்ல நா பேஸ் சுறதுக்கு சொல்றே ஆசையா பேசுறதுக்கு வந்து யா
சொல்றே சொல்றே
யாரு எங்க வீடலயுமே அவைலபிளா இல்ல வீட்ல ஃபோன் பண்ணனா இரு ஆஃபீஸ் வேல இருக்கு அப்டின்றாங்க அப்ப நம்மதா வெட்டியா இருக்கோ
அய்யய்யோ
உ உ
ஏங்க உங்களுக்கு லன்ச் டைம் என்னக்கா
ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி
ம் ஒரு மணி நேரோ இருக்கா எங்களுக்கு கிடையாது நாங்களா எடுக்கு போதுதாக்கா
எழுதி மற்று ஐ சும்மா மி சொல்லுங்க சிஸ்டர்
சொல்லுங்க்கா
உ தலைவர் ஹோம் ஒர்க்
உ உ
நானே டவுட் கேட்டுட்டுருக்கே ம் டவுட் இல்ல டவு ஒன்ட்டு ஒ-ஒ-ஒன் டு த்ரீ வந்து தேட் டி வரைக்கு எழுதனு எல்கேஜி எல்கேஜில இருந்து இப்போ ஸெகண்ட் ஸாண்டர்ட் வரைக்கு அததா சொல்லி கூடுத்துட்டு இருக்காங்க அத ஏ ஃபோர் ஷீட்ல எழுதுனுமா வரிசயா அதுக்கு தா உனக்கு கஷ்டமா இருக்கு பெண்சில்ட்டு எழுதிதாமா நா மேல அப்படியே எழுதுரென்ற
உ உ உ
அப்றோ நீங்க நீங்க தா நீங்க தா பிரிப்பர் பண்ணுமா சாப்பாடு
ஆ பாப்பா இன்னிக்கு வந்திருக்காக்கா ஃபஸ்ட் இயர் இன்னிக்கு அவ
உ உ
காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்களா
சேரி உ
அதா வந்திருக்கா இன்னனிக்கு தோஸ் சவா ஊட்டிட்டருக்க நான்வந்து உக்காட்டே இங்க
சரி யாராவது ஒருத்தரு மாட்ட மா
ஆமங்க்கா
உ என்ன
அந்தது சட்னி ஆஹா நீங்க ஒரு டிஷு சொன்னீங்கல்ல
உ பண்ணலையா பிர் காலைல
பை பண்ணலக்கா காலைல பண்ணனு உம் காலைல
எப்டி நீங்க இதானே சாப்பிடுவீங்க டிபன் தானே சாப்பிடுவிங்க
உ தேங்காய் தேங்காய் சொல்ல நீங்க எல்ல அது போட இன்னொன்னு
தேங்க வம் ப பம்பா போயிரு நினைத்தீங்கன்னா தேங்காயாவை கூட்டு வச்சுக்கோங்க அடுப்புல சுற்று வச்சுக்கிட்டீங்கன்னா வெளிலல ரொம்ப நாளைக்கு அது சரத்தாய சரத்தாய
சுட்டு வச்சா வீணா போகாதா
வீணா போகாது
ஹே நல்லாருக்கே புதுசாருக்குக்கா இது நறைய செவக்குருக்கு போலயே உங்கள்ட்ட கத்துக்லா நறைய
கூடத் தெர்ல என்ன இது கூட தெர்ல உங்ளுக்கு
தெர்லக்கா புசாருக்குலா
ம் சரட்டையோட சுட்டு வ வம்பா போகாது இல்ல ஒங்க பேட்ச்சுலர்க்கு நல்லா யூஸ் ஆகு அததா சொல்றே
அ ஆ ஆ ஆ
யாருக்கு யூஸ் ஆகுதோ க்காகு ஆமா சரட்டையோட சுட்ருங்க கரை ஒரு கருப்புகலர்ல வரு ஆனா கழுவுனா சரியாபோயிரு நீங்க கழுவும்போது அது பே வாஷ் பண்ணின்னா போயிரு
ம் ம் ம் சேரி செரிங்க்கா இப்டி தானேங்க்கா
அப்றோ சிஸ்டர் சொல்லுங்க
ம்
லைஃப்ல அது எதாது அச்சீவ்மென்ட் வச்சிருக்கீங்ளா கோலு
ம் அச்சீவ்மென்ட்டுனு சொல்லலாமாங்கறத எனக்கு தெர்ல ஒரு கவுர்மென்ட் வேலைக்கு போயிற்னு
சேர் சேரி டீ என் பி சி ஃபோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது பிரிப்பேர் பண்றீங்ளா
ஆமாங்க்கா
ம் கம்மிங் வீக் போடுவாங்க
போன தடவ பண்ணே போன டைம்லா நல்லா பண்ணிருந்தே கண்டிப்பா பண்ணணுக்கா அது அதுக்கான சில முயற்சிகளா ஆ ஓடிட்ருந்தே பாப்போ
ம் நீங்க எதாவ்து இது படிக்கிறீங்ளா குறிப்பு எது
இருக்கா
எதாவ்து அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து படிக்றீங்ளா நாளைக் கொஞ்சோ ஆ
ஆ அதுதா
ம்
ம்
அதுலயே நீங்க இதாயிருவீங்க
அதுல கொஞ்சொ பண்ணிக்கனு ம்
சேர் சேர்
ம் பண்ணணு இன்னு ஆனா பத்தாது தா இன்னு கொஞ்சோ எஃபர்ட் போடணு நமக்கு காலைல எந்திரிச்சி ஆ வேலய பாத்து திருப்பி வேலைக் ஓடி போயி திருப்பி சாய்ந்தரோ வந்து இதுக்கே சரியா இருக்கா அதனால ஒரு அறு ஏழு மாசோ அப்டியே பிரேக் உழுந்துருச்சி
சேர் சேர் செரி செரி அ பிரேக் உழுந்துருச்சுன்னா முடி முடியாது சிஸ்டர்
அதுதா பயமாருக்குகா மைண்ட் ஒரு இதுல இருக்க மாட்டேங்குதா
அதெல்லா இருக்கு கண்ண மூடிட்டு வந்து நம்பர்ச ரிவர்ஸ்ல எண்ணுங்க
உம்
ரிவர்ஸ்ல எண்ணிட்டு படிங்க சரியாயிறு
ஹ ஹ செரிங்கா இது கேள்விப்பட்டிற்ற ம்
அப்டி ரிவர்ஸ்ல பண்ணுங்க சரியாயிரு என்ன சிஸ்டர் கவர்மெண்ட் வேலைக்கு போனு நீங்க இதல்லா தெரிஞ்சுக்க வேண்டாமா
ரோபோன்னா நாமுக்தா இது ட்ரை பண்ணிருக்க
யா நான் இப்ப சொன்னத பண்ணுங்க நல்லா இருக்கு
ஆஹ் ஆமாங்கா ம் பண்றங்கா
ம் பண்ணுங் கவர்மெண்ட் வேலைக்கு போனோ நீங்க மனஸ் ஸ எங்கயு அழைப்பய் விடாம அத பண்ணுங்க சரிய வரு
ம் சரிங்கா கண்டிப்பா பண்ணுவோ அடுத்ததட பேஸ் சும்போதல்லா ஏதோ ஒரு வேலையில இருக்கோன் சொல்லுங்க
கண்டிப்பா
ம்
வேலையில இருக்கணு நமக்கா நம்ம கையே அதாவது யார் கைய ஏந்தாம ம் இருக்கணு
ஆமா
அதா முக்கியமா மெயினா
ம்
அதுக்காக உடனே நீங்க வாங்ணும் முக்கியமா
ம் ம்
என்னங்கா
நாளா அப்டிதா சிஸ்டர் அப்பா யாரையு எதிர் பாக்காம
ஆமா அப்டி இருந்தாக்கா கொஞ்சமாச்சு இதா இருக்கலா போல
உக்கும் ப்போ இப்ப ஜென்ரேஷன்ல அப்புடிதா
அப்புடிதா இருக்கு ஆமா
உம் நம்ம கைய நா யாருகையோ நம்பாம நம்ம நம்ம கையே நம்பிதா இருக்கனு
நம்ப் ஆமா நம்ம இன்னொருத்தருக்கு செஞ்சுட்டு போவோ அப்டின் தா தோணுது நமக்கு யாரு செய்யற மாரி வச்சுக்க கூடாது அப்டிதா கொண்டு போவோ அப்டியே ஒவ்வொரு லெவலா
அதா நம்ம ஒழுங்கா படிச்சு வச்சுிருந்திருந்தாலே ஒழுங்கான வேல கெடைச்சிருக்கூ மொத
அது நமக்கு ஆ அதே தான்க்கா கரெக்ட் நமக்கு அதுக்கான டைம் இருக்கும்போது நம்ம அத பத்தி யோசிக்கவே இல்ல ஆ சொல்றாங்கல ஆ அடுத்தடுத்த ஸ்டேஜு அந்த எடத் த்துக்குப் ம் அதேதா ம் அப்படி போ பாக்கும்போதுதா நம்ம அன்னைக்கே இத முயற்சி பண்ணிருந்திருக்லாமோன் தோணு
ம் ம் உண்ம தா நாம முயற்சி பண்ணாம பண்றோ அது படிக்கலடா படிப்பு படிச்சிருந்தோம்னு வைங்க நம்ம பிரச்சனை இல்லாம ம்
ம்
கொறயல இதா போயிருக்கோ
ஆமா
ஆ வேற எதையு நெனைக்காம இப்பல்லா நமக்கு டைவர்ட் ஆயிருதுல்ல படிப்பு ம் டைவர்ட் ஆயிரு
பல யோசனைகளு வந்துருதா அப்ப ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிடுது
வேலைக் பேய்ட்டு வந்தனா படிக்கணுன் தோணாது
ஆமா
நம்ம அப்பப்ப நல்ல சேல்ரி வாங்கணூ
இந்த மைண்ட செட்டே வரமாட்டேங்குது அதையும் மீறி எதாது க்காப்ரிப்பர் பண்ணிட்ருந்தே
அ
ம் பரவால்ல என்ன பாத்துக்லா அப்டின்னு ஆனா நிக்க மாட்டேங்குது
நிக்கூ நிக்கூ எல்லா சொல்றன்ன எதாவ்து ஒரு இது பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க நிக்கூ நம்மளால முடியாது எதாவ்து இருக்கா
கண்டிப்பா
ஆ அப்டின்னு நெனைச்சிட்டு நம்மள விட கீழ எத்தன பேர் இருகாங்க அப்டின் நென ங்க நம்ம ஒண்ணமே நல்லா வாழ்வோம்
ஆமா அப்பொறக்கா
சொல்லுங்க
அக்கா
ஆ
என்ன ம் எ இந்தோ ஏதோ ஒரு ஒருநிமிஷம் அ இங்க இருக்கு இங்க வரமாட்டேங்கிது டவுட்டு தா அதா கேட்போன் வந்தே
ம் சொல்லுங்க
ஞாபக வரும்போது கேக்குறக்கா அத எதோ மெயினா ஏதோ கேக்கணுன் நெனைச்சே
ம் ம் ஞாபக வரும்போது கேளுங்க
ஆ சரிக்கா ஆ ஜி எஸ் டி யா
சேரி அது எதுவு ஞாபக வரல நா வந்தது சொல்றேன் அது என்னன்னு
ஆ கண்டிப்பா கேளுங்க
உ உம்
சேரிக்கா அபறம் வேற ஏதாச்சு இன்னைக்கு ஏதாவது சுவாரஸ்யமா நடந்தது
சுவாரஸ்யமானா இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு வந்து சம்பளம் போட்ற நாளு சரிங்ளா டெம்லெட் வந்துட்டு எங்களுக்கு ஒரே பிஸியா இருந்தோ அதுலேயே பிஸியா இருந்தோ
ம்
கேப்பு
ம்
பிசியா இருந்ததுனாலா நா சேரின்ட்டு ஒருத்தரையு ஒரு கண் பையனுக்கு ஃபோன் பண்ல ஈவ்னிங் வ யானா என்ன எதுமே கேக்கல அப்டியே போய்ருச்சு வந்தே வந்ததுக்கு அப்பறந்தா ஐயய்யோ புள்ளைய ஃபோன் பண்ணி கூட கேக்கலையே அப்டி சொல்ட்டு
லீவ் முடுஞ்சுருச்சாக்கா தம்பி
ஆ முடிஞ்சுருச்சு முடிஞ்சுருச்சு சிஸ்டர்
அ ம் ம்
பொறந்துருக்காங்க அது பாத்தா லீவா வருது முக்காவாசி
ம் ஒரு பையன் தானாக்கா
ஒரே ஒரே ஒரு பயந்தா என்ன சிஸ்டர் அதுவே கஷ்டோ
தம்பிக்கு கால் பண்ணி பேசிட்ருப்பீங்ளா
ஆமா
ஓ செரி செரி நா காலேஜ் படிக்கிற புள்ளன் நெனைச்சுட்டேங்க்கா
அவ வீட்ல வந்ததும் ஃபோன் பண்ணுவா அது வாங்ண்ட் வாமா இது வாங்ண்ட் கால் பண்ணுவா செரிடா செரிடா
சேரி சே
உளவுத்துறை இக்
டையடு ஆயிட் ஆமாங்க்கா
ம் ம்
அ சிஸ்டம் பாத்துட்டே இருக்கறது கண் எரிச்சல் வந்துருது
அது உண்ம நீங்க சிஸ்டமா மேனுவல் எம் பி கெடையாதா சிஸ்டம் பாத்தீங்கனா
கா ம் ம் இப்பலா சிஸ்டம் ஒர்க்குதா இருக்க முடியு
நா கொஞ்ச நேர சிஸ்ட அடுத்து வந்து இது நோட்ல என்ட்ரி பண்றது என்னதா நம்ம சிஸ் ட்டமேட்டிக்கா வந்தாலு
ம்
நோட்ல என்ரி பண்றது தா எப்பைமே உண்டு அது மறக்கவே முடியாது ஆமா
ம் ம்
ப்பயே ஒரு மாதிரியா இருக்கு இது சாப்டனா தூங்கிருவே
ம் ம் நேத்துலா பேசுனீங்க கேள்வீங்ளா
ஆமாங்க்கா நேத்துலா பேசலக்கா எனக்கு நேத் நேத்தா ஓர்தா அட்ச்சே
சேரி சேரி
ம் ம் நமக்கு பத்து பத்தர மணி வரைக்கு டைமு அப்டியே தூங்கிருவே அதுக்கப்பற
சேரி சேரி அட அவ்வளதா அதுக்கு மேல தூங்குனாலு ஒடம்பு கெட்டுப்
மு அ அ ஆ
விட்டுர்றது அதனால அது பண்றதில்ல
ம் ம்
ம் ம்
சொல்லுங்கண்ணி வேறெதோ
மொத்தம் இன்னைக்கா ஒருத்தர்ட்ட கால்கால்னு கத்திட்டே அத சொன்னனாக்கா அந்த ஸ்பீக்கரு சவுண்டு
ம் ம்
அதுதாங்க
அதுக்கு அதுக்குனு அதுக்கு எதுக்கு திட்றீங்க அது அவ்ங்களோட என்ன சொல்றது ம்
இல்ல இல்ல திட்டலா இல்ல அந்த சவுண்டுல நம்ம பேசுறது அவுங்களுக்கு புரியல அதனால சவுண்டா பேசுற மாரி ஆயிடுச்சா அவங்களுக்கு காது கேக்காதா அது நமக்கு தெரியல
உண்மதா காது கேக்காட்டா பரவால்ல அவ்ங்க ஜாலியா பாட்டு போடுவாங்கள
ஜ ஆ கோவில் விசேஷ அதனால அந்த சவுண்டு அங்க
ம் ம்
அன் இவங்க பேசுறது எனக்கு கேக்கலங்கிறதுனால நா வேகமா பேச
ம் ம்
அவுங்களுக்கு காது கேக்காதாமா அது தெரில
ம்
என்ன இவரு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரேங்கறது ஒரு மாதிரி ஆயிடுச்சி அவுங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு புரியலனா விடுங்கன்னு என்னய சொல்றாங்க
அ
நா திருப்பி என்ன சொல்றே உங்களுக்கு எனக்கு புரியுதுன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு கு எப்டி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்டினா உ சொல்ல வேண்டா நீங்க வேலைய பாருங்கட்டாரு டக்குன்னு அ ரொம்ப சந்தோஷோ
ம் கொழுப்புல
அதுக்குப்பறோ தா தெரியுது
அவருக்கு காது கேக்
அவருக்கு காது கேக்காது அதனால தா அவரு திரும்ப திரும்ப அதயே பேசிருக்காரு அப்டினு
ம்
அதா இன்னைக்கி ஹைலைட்டு அந்த அந்த சத்தத்துக்கு நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குதங்கறதுக்காக வேகமா பேசுனது
ம்
மாரி நீ எந்த சவுண்டு கேட்டாலு டென்ஷன் ஆவுற மாரி இருக்கு இன்னைக்கி ஃபுல் டே ம் ஹும்
அது வந்து நீங்க அதயே நெனச்சிடே இருந்துருப்பீங்க அதனால தா அப்டி நெனச்சிகீங்க
ஹ ஃபுல் டே சவுண்டு தா பக்கத்துல வேற கட்டி வுட்டாங்களா கேட்க மாட்டிங்குது அந்த ஏன் அத அவுங்க ம் இப்டி பண்ணாங்கன்னு தெர்ல
ம் ம்
மாத்தி கட்டிருந்து வு கட்டி விட்டுந்ரு
இல்ல இல்ல அது வந்து அது வந்து அவுங்களோட இது நம்ம எங்க கொறைச்சு சவுண்ட் வைங்கன்னு சொன்னோம்னா அவுங்களோட இது போயிருட்டு
ம் யோசிக்கமா பண்ணிட்டாங்க
ஒரு நாள் தான இந்த இது எந்திரன் எந்திரன் படம் பாத்துருக்கீங்களா
ஆஹ்
அது மாரிதா நம்ம என்ன ஆனா என்ன நம்ம பண்றதா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவுங்க பண்ணுவாங்க
ஆமா சவுண்டு சவுண்டே வந்து இது என்ஜாய் பண்ணி கேக்கறதுக்கு அந்த ஒரு மாரி எரிச்சல் எரிச்சல் ஆவுற மாரி ஒரு சவுண்ட் வருல ரெண்டுத்துக்கு வித்தியாசோ இருக்குல்லக்கா இ இந்த சவுண்டுக்கு அந்த சவுண்டு குடுத்துயிருந்த தெரியாது அது
ம் ம்
இந்த மூடி கர கர கர கரனு அது இப்ப நெனைச்சாலு எனக்கு சிரிப் பு வருது ஏன் நம்ம அவ்ளோ நேரோ அவர்ட்ட கத்துணோணு தோணுது
உம் செரிங்க சார் இருங்க நா கூப்டுறே ஒரு நிமிஷோ இந்த ஏ ஃபோர் ஷீட் எடுத்து குடுக்றே சாய் என்னது சாய் என்னது சாய்